ஹலோ
ஆஹ் சொல்லு
இதுதா வந்துட்டு இப்டி எல்லா இழுத்து புடிச்சுட்டு நம்மளால ஓட்ட முடியாது நம்ம ரேஞ்சுக்கு பாத்து நம்மளுக்காக ஏதாச்சும் புள்ள வந்தா எடுத்துக்கலா நம்மள புரிஞ்சுக்கிற அதான் இந்த ரீல்ஸ்லல்லா வரும் பாத்தியா நா நா ஒரு த்தி நா அது என்னது அது நா பாத்தது என்ன பாக்குறது அப்டிங்கற மாதிரி
ம்ம்ம்
எனக்கு அப்டிதா இருக்குப்போ தேவ இல்லாம இது பண்ணிட்டு இருக்கா அதாவ்து நம்ம ஒருத்தங்கல தேடி போவோ அவங்க நம்மள இதே பண்ண மாட்டாங்க நம்மள ஒருத்தங்க தேடி வருவாங்க அவங்கள நம்ம மதிக்கவே மாட்டோ
ஆஹ்
அப்பிடி சொல்ற ஆச்சா போச்சா ன்னு சொல்லு சொல்லு
இப்போ ஃப்ரெண்ட் இருக்கால்ல
ஆமா
அவ என்ன சொன்ன அவ அவ அவ கரெக்டா சொல்லுவா
அவ்வ அவ என்ன சொன்னானா அவ வந்துட்டு நா இவர லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந் து அவ சரி வரமாட்டா வேணான் தா சொன்னா
அப்படியா
சோ நாந் தா என்ன சொன்ன உனக்கெல்லா அந்த புள்ள செட் டாகாது நீ வேற ஏதாச்சி நல்ல புள்ளையா உனக்கின்னு வருவாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ல்லா சொல்லும் போது நா சொன்ன அதெல்லா ஒண்ணும் மில்ல நா ல்லா கடசி வரைக்கு கொண்டு போயிருவ பாத்துக்கலா அப்பிடி இப்பிடி நானு இழுத்து புடிச்சு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டே என்னால முடியல அவளோட மைண்ட் செட்டுக்கு என்னை வர வக்கிறா அவ
ஓ ஃப்ரெண்டு அவளு பேசி காலா
ஆஸ்பிட்ல இருக்கும்போது
அப்ப பேசுனதுதானா உ
அப்ப நா வந்துட்டு இந்த பாயிண்ட் புல் பண்ண
என்னது
அப்போ வந்துட்டு நீங்க ல்லா ஆஸ்பிட்லுக்கு வந்துருந்தீங்க அதாவது எ ஃப்ரண்டு நீய்யீ அப்பறோ நம்ம குண்டச்சி
ஆஹ்
அவங்க எல்லா வந்திருக்கும் போது இவ எல்லாத்தையுமே பாத்தா
ஆஹ்
அப்போ வந்துட்டு நா ஹாஸ்பிடலருந்து ரெக்வராய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமு ஃபுல்லாவுமே உனக்கு புள்ளைங்க ஃபரெண்ட்ஸ் தா அப்படி இப்படின்னு கேக்கும் போது நா சொன்ன அதா நா தா சொல்றேன்ல எங்களோட பாண்டிங் ஒனக்கு புரியாது
ஆமா
அதாவது என்ன குண்டச்சி கை நீட்டி அடிச்சாளா
அடிச்சாளா எப்போ
ஸ்லாப்பிங் டே அன்னக்கி
ஆ அஹ் ஹா நல்லா ஒண்ணு வாங்கன நீயி அதெப்டி அவளுக் தெரியு
அதெல்லா தெரியாது நா சொல்ற
ஆஹ்
இப்டி இப்போ எனக்கு உனக்கு இருக்கிற பாண்டிங்கு எ ஃப்ரண்டுக்கு சொன்னா புரியு
ஆஹ்
அவளுக்கு எனக்கு இருக்குற பாண்டிங் ஒனக்கு சொன்னா புரியு
ஆஹ்
இத வந்துட் ட்டு நா எ ஆள் கிட்ட சொன்னனா அவளுக்கு புரியாது அவளோட கான்செப்ட் என்னன்னா அவள ஏமாத்திட்டு வந்துட்டு நா இதெல்லா பண்ணிட்ருக்கே அப்படிங்கற மாரி
அப்படின்ற மாரி அந்த புள்ளை நெனைச்சிட்டு இருக்குது
இப்பிடி எனக்கு ஒன்னும் புரில ஏதாச்சி பண்ணணு இன்னு ஏமாத்து நல்லா ஏமாத்து அப்பப்போ அதாவது எப்புடி சொல்றது இப்ப நா எங்கேயாச்சு அவகிட்ட வெளியில சொல்லாம போயிட்டே இப்ப அப்பப்போ என்னோட ஃப்ரெண்டு கூப்படறா அப்புடிங்கற பத்தத்துல செகண்ட் லைன்லா போச்சுன்னா ஒரே வார் த்த நீ எனக்கு உண்மையா தா இருக்கியா அப்பிடின்னு கேட்டா நா எங்க போறது
நீ என்ன பண்றேனா அப்பிடி அப்பிடி அந்த புள்ள அந்த மாதிரியெல்லா கேக்குது ஏனா நீ வேணா எ ஃப்ரெண்டுட்டையே கேட்டுக்கோனு சொல்லி நீ ஃப்ரெண்டுக்கு கான்ஃபரென்ஸ் போட்டுட்டு நீ இது பண்ணு அந்த மாரி பண்ணா கூடயு அவ பேசுவாள்ல
கொஞ்ச நேர இவ இது இ இந்த டாபிக்கதா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எதும் பேசிக்க வேணா
ஆஹ்
அத அவகிட்ட நா பேசிக்கறே இப்போ நீ கூப் கூப்படறதுக்கு முன்னாடி கூட நா வந்துட்டு அந்த ஃபோன்ல இருந் து நா அவ கால் அட்டன் பண்ணிதா வச்சிருந்தே கால் அட்டென்பன் த அவ எ ஆள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த ஃபோன்ல அவ கால் பண்ணிருந்தா நா கால் அட்டன் பண்ணி வச்சுதா நா உங்கிட்டயுமே பேசிட்டு இருந்த
ம் சொல்லு
உங்கிட்டயு பேசிட்டு இருந்த அப்போ எ ஃப்ரெண்டு வீடியோ கால் பண்ணா அவகிட்டயு அதா பேசிட்டு இருந்த ஹலோ
ம் சொல்லு சொல்லு
தான் பேசிட்டுருந்த அவட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்ப இவ கேக்கிறா இவ ஹலோ ஹலோ ஹலோண்டே இருந்தா இப்ப நா உன்கிட்ட ஆப்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷோ அப்டின்னு சொல்ட்டு அவகிட்ட பேச முடியுமா
முடியாது
அவகிட்ட பேச முடியுமா முடியாது அத சொன்னா என்ன ஏமாத்தற என்ன ஏமாத்தற என்ன ஏமாத்தற அப்டின்னு சொன்னா என்ன பண்றது
என்ன பண்றது எனக்கு தெரில நீ ஆக மொத்தோ நீ மா ட்டி முழிச்சிட்டுரு
சத்தியமா சத்தியமா அப்படிதா இருக்க எனக்கு என்ன பண்றது ஒன்னும் புரியல நானு அவளுக்கு சொல்லி புரிய வெச்சுட்ட கெட்ட வார்த்தை கெட்ட கெட்ட வார்த்தை அப்படி பேசறா
அந்த புள்ளயா என்ன சொல்ற
ஆமா ஏமாத்தற ஏமாத்தற பண்ற இப்படி இப்படிங்கறனால சத்தியமா முடியல என்னால சத்தியமா முடியல என்னால பேறே பண்ண முடியல எங்கேயாச்சு மண்டய பிச்சுக்கிட்டு ஓடி போய்ரலாமான்ட்டு இருக்கு
விடுறதுதா நல்லது
அதா விட்டுறதா நல்லது க்குனா அவ சொ அவ இப்ப நா விட்டுட்றே வேணான்ட்டு சொல்லியாச்சி அவகிட்ட
ம்
அதுக்கப்பறோ மறுபடியு இது பண்ணிட்டே இருந்தா அப்புடின்னா நானு என்னோட ஃப்ரெண்டு லவ் பண்றீங்களா லவ் பண்றியா அதனாலதா என்ன இது பண்றியா அப்டின்னு கேக்குறா
ஹலோ
கேக்குது கேக்குது கேக்குது
ஆஹ் நீ பேசுறது எனக் கேட்கல மறுபடியு ஃபஸ்ட்லருந்து சொல்லு நாளைக் கால்லே வீட்டுலருந்
ஒரு இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது
ஆ அப்பதா வந்துட்டு அவ சொல்ற இப்ப வந்துட்டு ஆ நா வந்துட்டு அவகிட்ட இப்ப வீணா விட்ரு எதுக்கு நீ ஓ வாழ்க்கைய பாரு நா என்னோட இத பாக்குறே அப்டின் சொன்னா என்ன நீயு உன்னோட ஃப்ரெண்டு லவ் பண்றீங்ளா அப்டின் கேக்குறா
அதுக்கு தா நா சொல் றே ஓ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த புள்ள கைல குடு
அது தா சொல்றே இப்ப வந்துட்டு அவ நானு அவளு பேசிட்டு இருந்தோ அப்ப அவ எல்லாமே கேட்டுட்டு தா இருந்தா மீன்ஸ்சு ஏ ஆள் எல்லாமே கேட்டுட்டு தாருந்தா அப்ப சொன்னா நீ கான்ஃபிரன்ஸ் போடு நா அவகிட்ட பேசணு அப்புடின் சொன்னா
ட்டுன் சொல்லி நீ குடு அவ்ளோதா
பேசட்டுன் சொல்லி கான்ஃபிரன்ஸ் போட்டா எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு தா மனஸ்தாபமாகு அவ மொதலே எப்புடி சொல்ட்டுருக்க எனக்கு கில்டா இருக்கு என்னால தா ஒங்க ரெண்டு பேத்துகுள்ள இதாயிருச்சோ அப்புடின் சொல்லி அப்ப நா சொன்னே என்னோட வாழ்க நல்லா இருக்கனுன் நீ எனக்கு ஒரு குட் அட்வைஸ் குடுத்த நா அத எடுத்துகிட்டே கரெக்டா நீ சொல்லிதா வந்துட்டு நா எல்லா எதுவு பண்ண கெடயாது நீ சொன்ன அத நா உள்வாங்கிட்டு எனக்கு என்ன தோணுதோ அத நா பண்ணே அவ மொதலே அப்புடி சொல்லி இவ கான்ஃபிரன்ஸ் போடு கான்ஃபிரன்ஸ் போடு சொன்ன எதுக்கு இவங்க ரெண்டு பேத்துகுள்ள பேசி அவளுக்கு எனக்கு மனசு தாபமாயி மறுபடியு ஒரு ஆறு மாச பேசாமருக்குறதுக்கா சொல்லு
எனக்கே மண்டே வெடிக்குது நீ உன்னோட பிரச்சனையெல்லா கேட்டா
அப்புடி பிரஸலு என்னோட கண்ணாடி ஃப்ரெண்ட்டு என்ன தெரியுமா சொல்றா
ஆ
கண்ணாடி ஃப்ரெண்ட் என்ன சொல்றா ஆமா அவ்ள லவ் பண்ற அவ லவ் பண்றோ கேட்டா ஆமானு சொல்லு சொல்லிட்டு போயிட்டேயிரு அவ என்னமோ நெனச்சிட் போட்டு அவ சர்ச்சுல போய் நியர் நாலு பசங்க கூட பேசுனா அவ ரெடியாயிருவா ஒன்னெல்லா மறந்துருவா அவ அத கிரஷு வச்சிருக்குறே சொல்றால்ல அவன் கூடயே போ வேண்டியதனே அப்புற எதுக் ஒண்ண லவ் பண்ணான்னு கேக்குறா அவன் என்ன நாக்கப்புடுங்குற மாரி கேக்குறா
நீ அத அந்த புள்ளைட்ட கேக்க வேண்டியதானே நீ எதுக்கு சும்மாருக்க
அதுதா நா அவகிட்ட கேட்டா அதாவது என்னோட ஃப்ரெண்டு மேல வந்துட்டு எனக்கு கிரஷ்ஷாமா நீயு கிரஷ் வச்சிருக்கல்ல அப்டிங்கிறே நா சொன்னே இப்போ ஆ ஃபார் அன் எக்ஸாம்புள் எடுத்துக்கோ
யார
இரு இரு ஃபார் அன் எக்ஸாம்புள் எனக் ஒன்ன புடிக்கு
ம்
ஒனக்கு என்ன புடிக்கு
ம்
புடிக்குங்றது வேற கிரஷ்ஷுங்றது வேற கரெக்டா
ஆமா
அத அவகிட்ட சொ னா இல்ல அது ரெண்டு ஒண்ணுதா அப்டிங்றா என்ன என்ன பண்ண சொ
தெரில அது ஒரு மெண்டலு நெனை னைக்குற
எனக்கு அதுதா பிர்ஷராகுது மண்ட கடிக்குது எனக்கு என்ன பண்ற தெர்ல காலேஜ் ஃபீசு ஸ்கூல் ஃபீசு வண்டிக்கு இஎம்ஐ அது இது லொட்டா லோசுக்குன் பத்தாயிர டென்ஷன்ல இருக்கே நானு இதுல இவ வந்துட்டு வெறி ஏத்ராலா நம்ளுக்கு வெக்ஸாவுது
என்னதா பண்றது ஒன்ன நீ எதுக்குடா தேவயில்லாத வேல பாக்குற
நா என்ன தேவ இல்லாத வேல பாத்தே
நீதான மறுபடி பான அப்ப நீதானதே விழாதவ
அதா நாதா சொல்றேல இவ்ளோ இம்பாக்ட் இருக்கோ அப்டின்னு தெரிஞ்சுந்தா நா ஏ போறே அவ இப்படி எல்லா பண்ணுவா அப்டினா எனக்கு ஒரு இதே இல்லியே இவ்ளோ என்ன இப்பிடி கண்ட்ரோல் பண்ணுவா என்ன இப்பிடி கைக்குள்ள வெப்பா அப்பிடின்னு
என்னதா பண்றது நீதா முடிவெடுக்கணு
ஆமா பின்ன என்ன பண்ண சொல்றே எனக்கு வெறி ஆகுது பேசாம எல்லாத்திலியு நா அவள எல்லாத்துலியுமே பிளாக் பண்ண எனக்கு அது ஒரு மாரி கில்டா இருக்கு
செரி நா கூப்புடுறே உனக்கு
செரி ஓகே